ஆஹ.
கேக்குது அண்ணன்.
உஹம் சரி உனக்கு என்ன உ உன எனக். இன்னு முடியல போல அடுத்த அஞ்சு வந்துருச்சு மறுபடி. உம் அந்த பயலுக்குத்தா பண்ண முடியலயென்னால. அவனுக்கு எனக்கு முடிஞ்சு. சொடவு.
ஆஹ.
உம்.
அப்படித்தா இருக்குமோ. அப்படி எதுவும் கேட்ட போட்டுரு போறாங்க.
அப்பறம் குரூப்ல போட்ற வேண்டியதுதே
ஆ
வேற யாரோ புடிச்சு பேச வேண்டியதுதே
நீயே அந்த சாரு அ ஆ உம் என்னதா நடக் ஆ அந்த சாரு வரச்சொன்னரா மே
ஆஹ்
தர்சன்து பீஸு எழுதி டி சி வாங்கிட்டு வந்தோம்ல
ஆமா
அவன ஒரு நாளு கூட்டிகிட்டு வந்து கையெழுத்து போட சொன்னாரு
சரி
ஆஹ் நா வந்து என்ன பண்ணிருக்க தெரியுமா
உம்
நா கூட்டு வரே கூட்டு வரேன்னு பொய் சொல்ட்டு வன்ட்டே நம்மள எத்தன நாள் அலைய விட்டாய்ங்க
கையெழுத்து அவங்களே போட்டுக்கிட்டு அவங்களுக்கு என்ன வெண்ணைக்கி கையெழுத்து போடனு
உம் அவிங்களே இது பண்ணிக்கிட்டு நா கூட்டி அதுனா ல்ல நீங்க இப்ப க எனக்கு டி சி ய குடுங்க அப்பறமா நா பாத்துக்கறே அ ப்டி சொல்ட்டு ஆஹ் அப்டி இப்டின்னு அவங்க கேட்டதுக்கலா தலையாட்டிட்டு வந்துட்டேனா எவ்ளோ அலைய விட்டாங்க ரெ ண்டு நாள் போயிட்டு மூணா நாளும் போயி ட்டு நீங்க அந்த பையன கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாங்க அந்த சார் உனக்கு முன்னாடி தான சொன்னாரு அவ தேவையில்ல நீங்க மட் ட்டு டி சி ய வந்து வாங்கிட்டு போங்கன்னு
மாத்தி மாத்தி பேசுவாங்கல்ல அவிங்க
ஆ எப்டி அலைய எவ் ளோ நேரோ காத்துட்டு அப்டியே அசால்ட்டா போறாங்கண்ணே
உம்
ஆ அதே பாரு நம்ம அந்த ஸ்கூல்ல படிக்கையில போனோனா எப்டி கூப்டுவாங்க பாத்திரிக்கியா சேக்கும்போது சரி அடுத்து நம்ம ஏதாச்சு ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கோ எதுக்கோ போறம்னு வச்சுக்க அப்ப போனாலோ பார்த்தோனே வா வாங்க இருங்க என்னங்க என்னங்க அப்படி ஒரு அஞ்சு நிமிஷமாச்சும் அவங்ககிட்ட பேசிட்டு போவாங்க
அதான்
இப்போ அவ்ளோ நேரம் உட்காந்துருக்கேன் இப்டி தலையாட்டிட்டு உள்ள போனவரு தான் என்ன மனுஷங்களோ என்ன காசு தான் அந்த உலகமே
அஹ் அது அஹ் ஹ நல்லது வந்து ஸ்கூல் கெட்ட பேர் ஆயிடுச்சாம்மா எல்லாரும் நல்லாவேல நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுச்சன்னா ஸ்கூல் பேரே கெட்டிருக்கு அப்படின்னு சொன்னாரு ஆஹ் நா சொன்னே அஹ் நியூஸ் மாதிரி மூன்றரை மணிக்கு போயிருக்கேன் சார் அந்த மூன்ற மணிக்கு போகும் போது ஸ்கூல் விடுறதுக்கு முன்னாடியே தான் போயிருக்கேன் அப்ப நீங்க தான் பாத்து இருந்திருக்கணும் இல்ல நாங்க எப்படி வீட்டுக்கு தானே போறோம் சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம் இல்ல அதனோட சேர்ந்த சில பசங்க தான் ஐடியா கொடுத் துருக்காங்க அது மாதிரி அந்த மாதிரி பசங்க படிக்க தான செய்றாங்க அப்படினு சொன்னே நா அவங்களு இங்க தான சார் படிக்கிறாங்க
அந்த எப்போ உன்னகிட்ட அந்த சொன்னாரு ஏ
நான் ஒரு தடவ போயிருந்தேன்ல்ல அப்பல்லாம் அங்க போயிருந்தேன்ப்ப சொன்னாரு இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரிஞ்சா இன்ன பெரிய பிரச்சனை ஆயிடும் ஆஹ் ஸ்கூல் பேர் வந்திருக்கு அவங்க சொன்னாங்க பிரச்சனை ஆயிடும் ஸ்கூல் பெயர் வந்திருக்கு என்கிட்ட போன் அடிச்சு அடிச்சு சொன்னாங்க நீ யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க சார் நியூஸ்ல எவும் வந்துரு ஸ்கூல் பேர் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல்ல சொல்லிடாதீங்க அப்படினு கெஞ்சினாங்க
உஹம்
நா ஸ்கூல் பேரெல்லா சொல்ல மாட்டேன்
ஆனா அவங்க கேரளா சார் இது அவங்க தப்பு தானே
உம் அதுதான் நான் கேட்டேன் இங்க இந்த மாதிரி அந்த ப்ரெண்ட்ஸ்ல்லாம் சொல்லிருக்காங்க பேசிருக்காங்க அப்பவே கேட்டிருந்தாங்கன்னா பேசிருந்தாங்கன்னா அப்ப கூடி கூடி பேசுறதுதான் விடுறீங்களாம சார் பேச விடுறீங்கன்னா
அண்ணைய அன்னைக்கு அன்னைக்கு போயிருக்கு இருக்கிற ஒரு லேடி இருந்துச்சு பாத்தியா வயசான லேடி அவுங்கதான் வந்து அவருக்கு அடுத்த ஆளுன்னு சொன்ன பாத்தியா
ஆமா
அது கூட நல்ல சா இதுவா பேசிச்சு பாரு அது அடுத்த நாள் அந்த டீசீ வாங்குற அன்னைக்கு போயிருக்கேன்யாரோ ஒரு மேடம் வந்து இவுங்கள்ட கேட்காம அவுங்க என்ன வர சொல்லிட்டாங்களா
ம்
அதுக்கு என்ன ஒரு டீச்சர் தானே டீச்சருக்கே பொறுமை இல்ல அப்புறோம் எப்டி அந்த அந்த ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு பொறுமை இருக்கு அவங்க எப்படி ஒரு நல்லது சொல்லி் கொடுப்பாங்க ஸ்கூல்ல சொல்லு
ஆ சொல்லு
அடுச்சிக்குதுங்க அத்தன தடவ இவங்க இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் என்கிட்ட பர்மிஷன் வாங்காம அவுங்க எப்டி வர சொல்லுவாங்க அவுங்க இஷ்டத்து எத்துக்கு வர சொல்லுவாங்க அப்டின்ட்டு தலய ஆ தலையெழுத்து தல எழுத்து அப்டின்னு அத்தன தடவா அடிச்சுக்குது பாத்துக்க தலையில அப்ப இத பாத்துதானே அந்த புள்ளங்கிளும் பழகுங்க
ம் ஆ
அப்ப இவுங்க எப்டி அந்த ஸ்கூல்ல இருக்க பசங்கள்ட வந்து நல்லா அன்பா பேசுவாங்க சொல்லு அன்னக்கு எனக்கே பார்க்கையில அவ்ளோ டென்ஷனா இருந்துச்சு அவங்க
நம்ம பேசுறது இருக்கட்டும் காரியமம்லாம் கால புடிக்கிறாங்க காரியம்ல்லனா அவங்க நம்ம கழட்டி வுட தானே பாக்குறாங்க
வும்
ம்
அவன திருப்பி நம்ம அந்த ஸ்கூல்ல சேர்த்திருந்தோன்னு வச்சுக்கே வந்து அதுக்கப்புறோம் ஏதோ பேசி ஏதோ செ செய்றோம்னு வச்சுக்க செஞ்சிருந்தோம்னு வச்சுக்க இவங்க அவிங்கள ரொம்ப டார்ச்சல் பண்ணிருங்க இருபாங்கனே
ஆமா இல்ல அவிங்க அவிங்க திரும்ப சேர்க்குற ஐடியால்ல இல்லையால்ல ம் அவிங்க சொன்னாங்க அத அஹ் போலீஸ் ஸ்டேஷன் போறதுனாலது திரும்ப சைக்கல் ரெடி அகலையாம் டிசி குடுத்தலாம் தான் இருந்தாங்கலாம்மா எப்படித்தான் டிசி கொடுக்கறதாதான் இருந்தோம் ஏன்னா நாளைக்கு மறுபடியும் இந்த மாரி பிரச்சனை பண்ணிட்டா என்ன பண்றது எங்கயாவது போயிட்டனா என்ன பண்றது அப்டினு நம்மட்ட சொன்னாங்க
வாங்கனனால அப்டி
இவங்க அதைப்ப பேசன பசங்க புல்லாவே போய் அங்கட்டு வேற மாரி சொல்லிருதுருக்காய்க உங்கள நீங்க ஏதுணா சொன்னீங்கலாடா நீங்க ஏதும் கட்டி குடுத்திக்கன்ன சொல்லி கேட்டதுக்கு இல்ல அவன் தான் எங்கிட்டாவது போயிருவோம் அப்படின்னு சொல்லி அவன் தான் ஐடியா பண்ணேன் நாங்க வந்து இங்கே போனம் கூட கேக்குற நாங்க அப்படின்னு தெரில அவங்க அப்படி சொன்னாங்களாமா அத சொல்லிட்டு இருந்துச்சு அப்புறம் நான் சேரி விடுங்க மேம் போயிட்டான் ஆஹ் பிரச்சனை இல்ல பார்த்துக்கலாம் நான் ஏதும் சொல்லல
அதுக்கு தான் நம்ம அவ்ளோ அந்த அளவுக்கு அழச் சீப்படுத்திருப்பாங்க நினைக்
அதே நம்மள அஹ் நம்ம ஸ்கூல் பேரு சொல்லிருந்திருக்கணும்
உஹம்
சொல்லியிருந்தனால எங்களுக்கு அ அடி வந்திருக்கும் ந அப்டித்தான் யோசிச்சேன் நான் சொல்லிருக்கலாம் போல ஸ்கூல் பேர இவிங்க பண்றதுக்கு அப்டித்தான் நான் நெனைச்சேன்
பாரு எப்டில்லாம் பண்றாய்ங்க பத்தியா உம் எனக்குலாம் அன்னைக்கு ரொம்ப பிரசர்னே ஆன என்னால அன்னைக்கெல்லாம் தாங்கவே முடியல எனக்கு அவ்ளோ ஒரு கோவம் இப்ப நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது இவங்க இதனாலதான் நம்மகிட்ட அந்த மாதிரி ஹார்ஷா நடந்திருக்காங்க அப்டின்ட்டு
நேர்ல பாத்து கேட்டாரு அந்த பய என்ன பன்றன் அப்டினு
உம் அந்த யாரு உள்ள இருந்தா ஆளா உன் ஃப்ரெண்டா
இந்த அவிங்க உள்ள ஒருத்தர் அஹ் எனக்கு தெரிஞ்ச ஒருதர் நல்லா பேசுனார்ல என்ட்ட
ஆமா ஆமா
ஆ திட்னார் வந்து ஒ இது உனக்கு எ ஆஹ அப்பவே அவன அனுப்பி விட்ருக்க வேண்டியது தானே வந்து படிக்கிற மைண்ட் செட்லே இல்ல அப்டின்னு கத்திட்டு இருந்தாரு படத்துக்கு வந்திருந்தாரு அவன் படிக்கிற மைண்ட செட்லே கிடையாது அப்டின்னு சொல்லிட்டுருந்தாரு இல்ல சார் அவனுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு உடம்பு பிரச்சனை இருக்கு அதனால அப்டி பண்ணிட்டான் அப்டின்னு சொன்னேன்
உம்
கொஞ்சம் விட்டிருந்தா நீ உங்க ரெண்டு பேரையுமே தூக்கி உள்ள வச்சிருப்பாங்க அப்டி
உஹம் உஹம்
இப்டிலாம் பண்ணா உங்க ரெண்டு பேரையுமே தூக்கி உள்ள வச்சிருபான் பாத்துக்கங்க
யார் ரெண்டு பேத்தேமா
என்னையும் கவிதாவையும்
ஆஹ்
அப்டின்னு சொல்லிட்டுருந்தாரு இல்ல சார் அது ஃபேமிலியோட அம்மா பிரிஞ்சிருக்காங்களா அப்டி பண்ணிட்டாங்க அப்டின்னே
உம்
அந்த தெரு பாண்டி கணேசு பாண்டி கணேசு இதான் அந்த ஆளு சொன்னாரு பயங்கரமா அடிப்பீங்களாமே நீங்க ரெண்டு பேருமே அப்டின்னு சொல்லி கேட்டாராம் ஹ அது பாண்டி பையன் முன்னாடி கேட்டுபுட்டாரு நான் சொல்றன் அந்த மாரி அடிக்கிற அ சொல்றேன் அப்டின்னு சொன்னாங்க ஆனா அவன் சொல்லவே இல்லைங்கிறன் இந்த ஆள் அப்டி சொன்ன உம் இந்த ஆள் அப்டி சொல்லவும் உடனே பாண்டி சொன்னான் நான் அதுதான் சொன்னேன் தலைப்பாறை அடிச்சுக்கிட்டேன் அனுப்பிவிட சொன்னேன் இவன சா அனுப்பிட மாட்டேன் டா அவ என்னய சொல்லிட்டு இருந்தா அந்த ஆள்ட போய்
யாரு
பாண்டி அப்பவே அனுப்பிவிட சொன்னேன் நான் தான் அனுப்பி விடல உஹம்
அப்பா
கடும புடிச்சிருச்சுணே ஆனா ஏன் என்னத்த சொல்றது போ இன்னைக்கல்லா அத பத்தி யோசிக்க மாட்டாண்ணா அவ யோசிக்கிற காலோ ஒரு நாள் வரு அப்ப யோசிப்பா அத பத்தி எல்லா அன்னக்கி யோசிக்கையில நம்ம எவ்ளோ பெரிய தப்பு பண்ணிருக்கோன்னு அன்னைக்கி யோசிப்பா விடு நா அதத்தா நெனைச்சிட்டு பேஸ்
யோசிக்கயில என்ன பண்றது யோசிக்காம லைஃப் ஓ இருக்காதல்ல நம்மகிட்ட அப்ப என்ன பண்ண முடியு
சொல்லியாச்சு அது அந்த அந்த வயது அது தப் பில்ல அந்த வயசு வந்து யாரையுமே வந்து அப்படித்தா பண்ணு நம்மளு அந்த வயசத்தான கடந்து வந்துரு க்கோ
ஆமா
பண்ணிருக்கே இன்னிக்கி யோசிக்கல நானு அன்னைக்கெல்லா அவ்ளோ
நீ ஏன் அவ நம்ம சத்யாவ எடுத்துக்க நம்ம சத்யாக் கு எவ்ளோ சொன்னோ நம்ம ஆ வெள்ள சத்யாவா வெள்ள வெள்ள புள்ளதான சத்யா மவ மருமவ எவ்ள வோ சொன்னா அது கடைசில என்ன பண்ணுச்சு நம்மள பத்தியே போய் சொல்லி குடுத்துருச்சு இந்த மாரி சித்திகிட்ட சித்திகிட்ட போய் சொல்லி குடுத்துருச்சு இவல்லா வந்து இப்டி பண்றா சொல்றா
அது அப்டிதாண்ணே இன்னைக்கி பாரு அந்த சித்தியவே வெரட்டிட்டாய்ங்க வீட்ட விட்டு அது நெலைமைய பாத்தியா அவ்ளோ பாத்து பாத்து ஒண்ணொன்னா பண்ணுச்சு இன்னைக்கி அதையவே வெரட்டிட்டாய்ங்க
எவ்ளோ பாதுகாத்துச்சு
உம்
அதா அதையே தொரத்தி விட்டாய்ங்க
என்ன பண்றது எல்லா அப்பிடிதா இருக்குங்க இப்போ
சேரிலே இரு நா உருளக்கெழங்க வச்சுட்டு வரே
ஆஹ் சேரிண்ணே